ஹலோ வணக்கம்
வணக்கோ தோழி எப்டி இருக்கீங்கோ
நல்லாருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கே தோழி
சாப்டாச்சா? ஆ நல்லா கேக்குது தோழி
சாப்டாச்சுங்க தோழி உங்கள்து
இல்ல இனிமே தா ஹஸ்பண்ட் வரல வந்த பிறகுதா சாப்புன்னு
என்னா ஸ்பெஷலு
இப்போ சப்பாத்தி மட்டன் க்ரேவி செஞ்சே தோழி
வாவ் சூப்பருங்கோ நல்லா செய்வீங்ளா மட்டன் கிரேவி எல்லா?
ஆ செய்வே
ம் எ எப்டிப்பா செய்வீங்கொ கொழம்பா கிரேவியா?
இப்போ நா கிரேவிதா கொஞ்சொ டைம் இல்லன்னு சொல்லி எல்லாமே சேத்து அதையே இப குக்கர்லயே வச்சுட்டே விசில் வச்சுட்டே நெறைய ஆனியன ஆட் கிரேவி நெறைய வேணுனுக்காக நெறைய ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸா கட் பண்ணிட்டு டமேட்டோ அந்த மட்டன் அதுக்கப்பறோ அ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ட்டு எல்லா எல்லா மசாலாவ் கரம் மசாலெல்லா போட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி போட்டு விசில் போட்டு நெறைய விசில் வந்தா அது கிரேவியா வந்துரு
அ நீங்கோ ஃபஸ்ட்டு மட்டன்ன எத்தொன்ன இது எண்ணெயில வதக்கி எடுத்துப்பீங்களா இல்ல அப்டியே டேரெக்ட்டா போட்டு கு இத் பண்ணிடுவீங்ளா
இந்த டேரெக்டா அது குக்கர்ல குக் ஆயிரு ஃப்ரெஷ்ஷான மட்டன் தானே
அதுதா சிலர் ஒவ்வொருத்தரு ஒரு ஒரு மாதிரி ஃபஸ்ட் வந்து மட்டன் வந்து ஒருத்தர் தண்ணி
தண் ஆமா ஆ தண்ணி சில பேர் ஆம் ஆமாமா சில பேர் அது வேக வச்சு பண்ணுவாங்க இது கிரேவி நானே அதனால நா ஒரேடியா குக்கர்லதா இ இது பண்ண போறே சோ அதுலேயே நா எ அம் குக்கர்லே போட்டு வச்சு வேக வச்சிட்டே ஒரேடியா சேத்து
ம்
நீங்கள் இத எப்டி செய்வீங்க தோழி
நா வந்து சிக்கன் கிரேவி செஞ்சேம்ப்பா இன்னைக்கு ஆ சிக்கன் வந்து வெ ந்து ஆ வெங்காயோ தக்காளி இதெல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பச்ச மொளகா கரியாப்புல இதல்லா ஆ எண்ணெ ஊத்திட்டு பட்ட லவங்கோ இதெல்லா போட்டுட்டு அ வெ வெங்காயோ தக்காளி அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த கரிவேப்புல மொளகா இதெல்லா போட்டு ஆ நல்லா வணக்கிட்டு அ அதுக்கப்புறோ சிக்கன போட்டு அது கூடவே நல்லா வணக்கும் போது இது ஆ மஞ்சள் தூடு ஆ நம்மளுக்கு தேவையான அ இது சில்லி பவுடரு இதெல்லா போட்டு ஆட் பண்ணிட்டு ஆ அதுக்கப்புறமா ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி இதெல்லா போட்டு அரச்சிப்போ அ கொஞ்சொ கிரேவி
ஆமா அது கிரேவி அதிகமா வர்றதுக்காக அரச்சே நாங்க வந்து ரெண்டு பேருக்காக தா செஞ்சது அதனால நா எனக்கு தே தேவையான அளவு ப்போ நா செஞ்சிட்டே அது பேஸ்ட் எல்லா செஞ்சு பண்ணி போடல இது நெறைய பேருக்கு பண்றதுக்காக வேணா ஆனா நெறைய கொஞ்சொ வெங்காயம் வேணுனா கொஞ்சொ தேங்கா கூட கூட அது
ஆ ஆமாப்பா நா கூடோ கொழும்பா செய்யணுனாக்கா ஒரு சில டைம்ல இந்த மதியத்துல செய்யும்போதெல்லா கொஞ்சொ தேங்கா ஆட் பண்ணிர்வம்ப்பா எனக் கு ரெண்டு பசங்கோ எல்லா இருக்கறதுனால கொஞ்சொ கிரேவி நெறைய தேவப்படுமா ஆ மதியத்துல செய்யறதாந்த இந்த மாரி தேங்கா ஆட் பண்ணிடுவ இப்ப நைட்ல ஜீர்னம் சரியா ஆவாது இல்ல
அவ்ளோ சாப்பிடவும் கூட மாட்டோம் சும்மா ரெண்டு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி அவ்ளோ
ஆமா அதனால கொஞ்சொ இருந்தா போதும் அப்டின்ட்டு சும்மா ஒருத் தக்காளி ஒரு வெங்காயொ இப்டி மட்டு போட்டு அரச்சிட்டு அப்டியே அதுலயே போட்டு ஆ தண்ணி எவ்ளோ தேவையோ அவ்ளோ ஊத்திட்டு ஆ இது பண்ணி விசில் வுட்டுருவோம்ப்பா டக்குன்னு ஆயிடு அது வந்து நம்மளுக் ஃபாஸ்ட்டா வேணுன்னா இப்டி பண்ணிட்லா ஒரு ரெண்டு விசில் வுட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு அதுல பெப்பரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஆ கொத்தமல்லி கட் பண்ணி அப்டி ஒரு ஸ்பூன் போட்டு திரும்பி கொஞ்சொ கொதிக்க வுட்டுட்டு அப்டியே ஆஃப் பண்ணிருவோம்மா
அப்டியே கொஞ்சொ கஸ்தூரி மேத் த்தி கூட தூறுவி தூவி விட்டா கொஞ்சோ நல்லா டேஸ்டா இருக்கும் ஆமா டேஸ்ட்டா ஆ நல்லா டேஸ்ட்டா இருக்கும்
வந்து சரி கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர் அவ்ளோவா
புடிக்காது ஆமா சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் ஆனா அந்த மாரி செஞ்சா வந்து ஹோட்டல் ஸ்டைல் மாரி
ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு இந்த பன்னீரு இதுக்கெல்லாம் சேர்க்குவேன்ப்பா நானு மஷ்ரூமு
நான்வெஜ்க்கு கூட செஞ்சா நல்லா இருக்கும் ஃப்ரை பண்றதுக்கு கூட நல்லா இருக்கும் அது
ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் எனக்கு புடிக்கும் ரொம்போ செரி அவருக்கு புடிக்காதுன்றதுனால விட்ருவேன் ஆ சில டைம் பிரியாணி ஃபேவ்ரட் நா என் பையனுக்கு பிரியாணி செஞ்சு குடுப்பேன் ஆ தேங்காப் பால் சாதோம் செய்வேன் சம் டைம் போர் அடிக்குதுனாக்கா இப்டி ஏதாச்சும் ஒன்னு மாத்தி மாத்தி செய்வோம்
சேரிங்க தோழி அப்போ லன்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் இன்னிக்கு என்ன கட்டுனீங்க நீங்க லன்ச் பாக்ஸ் ஸ்கூல் போறாங்களா
லன்ச்சு ஆமாங்கோ தோழி ஸ்கூலுக்கு போறாங்க ரெண்டு பசங்கோ ஆ அவுங்களுக்கு வந்து இன்னக் வந்து என்ன கட்டணோன்னா காலையில சீக்கிரமா பஸ்ஸா இவ்ளோ நாளா கொஞ்சம் லீவ்வு தூங்கியே பழகிட்டோம் காலையில கொஞ்சோம் சீக்கிரமா எழுந்து ஃபாஸ்ட்டா திருப்பி அந்த ரொட்டீன் லைஃப் நம்ப வரணும் இல்லையா தென்மோ
காலையிலே எந்திரிருக்க முடியும் கொஞ்சோம் லேட்டா தூங்குனா காலையில சீக் க்கிரமா எந்திருக்கவே முடில கண்ணே என்னத்த சொல்றது எந்திரிச்சு போகணுமா எந்திரிச்சு போகணுமான்னு இருக்கும் போய் நாங்க செய்யணுமா எதாச்சி இன்னிக்கி ஹோட்டல்ல வாங்கித் குடுத்துடலாமா அந்த மார்ல்லாம் தோணும் ஐயோ வேண்டா அதெல்லாம் ஹெல்த்துக்கு செரி இல்ல சீக்கிரமா எந்திரச்சு பண்ணிடலாம் சொல்லி சொல்லி வந்து நின்னுட்டு அதுக்கப்பறம் சீக்கிரமா பண்ணி பண்ணிடுவோம் ஆனா அந்த பெட்ல இருந்து எந்திரிக் ச்சி வர்றதுக்கு தான் கொஞ்சோம் சோம்பறித்தனமா இருக்கும் அது வந்து நின்னுட்டோம்னா சீக்கிரமா பண்ணிரலாம்
நானு ஆறு மணிக்கெல்லாம் ஏன்ச்சேன் தோழி ஏந்த்ச்சிட்டு ஆறு மணிக் கு எழ்ந்து கொட்ட ஊற வச்சிருந்தேன் நைட்டு அ இந்த சுண்டல் வகையான கொட்ட அதே எடுத்து உருளக்கெழங்கு ஒன்னு இருந்துச்சு அதுக்கு வந்து மசாலா ச்ச மாரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பறமா இது ஆ பட்ட லவங்கம் சேம் இதெல்லாம் போட்டு அரச்சிட்டு ஆ கொட்ட விசி ல் வச்சு எடுத்துடுவேன் நல்லா வேக வுட்டு அதுக்கப்பறமா இதெல்லாம் போட்டு தக்காளி வெங்காயோ எல்லாம் சேமா மெத்தட்ல வதக்கிட்டு அப்பறமா இந்த மசாலா இடிச்சு இதெல்லாம் அதுல போட்டு ஆ இது அப்டியே த கொட்ட வேக வச்ச தண்ணி கொட்ட அது எல்லாமே அதுல போட்டு கலந்துட்டு உப்பு காரொ இதெல்லா பாத் டடு தனியா தூளு ஆமா ஆமா கரம் மசாலா இதெல்லா போட்டு இட்லி ஊத் திட்டிடே காலையில அதுக்கே இட்லி ஊத்திட்டு ஏன்னா கால்ல யாரு அந்த அளவுக்கு ஒக்காந்துனு பொறுமையா சாப் புட்றதுக்கு டைம் இருக்காது ஆ சும் சும்மா ஒன்னொனு அப்டிதா சாப்டுவாங்க எல்லா ரொம்பெல்லா வேண்டா வாந்தி ந்திவார மாரி இருக்கு காலையிலே வேணா அப்டின்னிறுவாங்க சேரி எவ்ளோ சாப்ட்டு அப்ற வெளிய சாப்டமாட்டேன்னு ஒரு ஒரு இட்லி போட்டுட்டு வீட்டுக்காரு ரெண்டு இட்லி சாப்டாரு பசங்க ஆளுக்கு ஒரு ஒரு இட்லி தா சாப்ட்டாங்கோ அது அப்டியே மதிய லன்ச்சுக்கு ரைஸ் பண்ணி ட்டு அப்டியே ஆம்லேட்டு ஒண்ணு ஒண்ணு ஊர்கா இப்டி வச்சு குடுத்து விட்டுட்டோங்க தோழி
சேரிங்க தோழி சேரி அப்போ உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும்ல இது செஞ்சா நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த மாரி எதா என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப புடிக்கு என்ன நீங்க விரும்பி செய்வீங்க ஆ இந்த டிஷ் தாம்பா நா எனக்கு ரொம்ப புடிக்கு இது நல்லா சமைக் க்குனு அந்த மாரி பிரியாணி தானா நானு பிரியாணி தா
ஆமா அதுனா ரொம்ப புடிக்கு அதுனால அதுலதா ஃபஸ்ட் ட்டா ஆஃப் எண்டுல போவே எண்டுல போவே நான்வெஜிலதா போவே வெஜிலல்லா அந்த அளவுக்கு புடிக்காதுங்க வெஜ் ஏதோ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி செய்யணுமே அப்டின்ட்டு ரொம்போ கடுப்பு இப்ப ஆனா நான்வெஜி அப்றோ வெஜிக்கு போவோ ஆ இல்லன்னா
நா அதிகமா வெஜில்லா சமைக்கவே மாட்டேன் தோழி ஏ கொழந்த கூட சாப்ட மாட்டாங்க எ நான்வெஜ் டெய்லி ஒரு நான்வெஜ் வீட்ல இருக்கணு எனக்கு வந்து கு சின்ன கொழந்தைங்க தா ஒரு பொண்ணுக்கு நாலு வயசு இப்பதா ஸ்கூல் நா சேத்திருக்கே இன்னொன்னு பைய ரெண்டு வயசுதா ஆகுது பையனுக்கு அவ எதுவுமே காரமே எதுவுமே சாப்ட மாட்டா ரொம்ப கஷ்டோ தா தனியா வேற இருக்கேனா வீட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டோ தா அவங்கல சமாளிச்சி சி எல்லா வேலையு முடிச்சிட்ட பிறகுதா நா வந்து ஏதோ ஃபோன் பேசுறமோ என்னா எக்
ஆமா ஆமா ஆமா
அவுங்க தூங்குன பிறகுதா
கஷ்டோந்தா நா வந்துங்க தோழி அது அதே மாரிதா நீங்க சொன்ன மாரி உப்பு காரம்லா ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப கம்மி பண்ணிட்டே ஆ எங்க வீட்டுக்கு எங்க அம்மா அப்பாலா வந்தா கூடோ இது என்ன நீ ஹாஸ்பிடல இருக்குற பேஷண்ட் மாரியே எங்களுக்கு சமைச்சி
ஆமா தோழி கொழந்தைங்க சாப்ட மாட்டேங்குராங்களே எங்க வீட்ல அம்மா வீட்ல எல்லா காரொ அதிக சாப் சாப்டுவோ நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடிதா காரொ ரொம்ப சாப்புடுவோ நாங்க
ஆ ஆ எங்க வீட்டுக்காரு பழகிட்டாரு கொஞ்சோ நா அப்டியே செஞ்சி செஞ்சி பசங்களுக்காக இல்ல இப்டிதா இருக்கனு இப்டி தா இருக்கனு செஞ்சி அவரு பழகிட்டாரு சாப்ட ஆனா எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரவங்கல்லா இது என்ன உப்புச்சப்பு ப்பு இல்லாமா நீ இப்டி செய்ற ஐயோ பசங்க வாயில கூட வெக்க மாட்டாங்க நா காரங் கீரோ அப்டி எல்லா வெச்சிட்டேனாக்கா அவுங்களுக்காகவே நா கம்மி பண்ணிட்
நானு ரொம்ப கம்மி பண்ணிட்டே தோழி அதிகமா தா நானு காரம் பண்ணுவே கல்யாணத்துக்கு கல்யாணோ ஆகி புதுசா புதுசு கல்யாணோ ஆகுறதுக்கு முன்னாடி எங்க மாமியார் மாமனார் மாமியார் வீட்ல காரொ அதிகமா சாப்ட மாட்டாங்க நா எல்லாமே பிரியாணி செய்ய எடுத்தோனா பிரியாணிலையு காரோ ஒரு என்ன நான்வெஜ் இருந்தாலு என்ன நான்வெஜ்லையு காரம் போட்டா அவுங்க யாருமே சாப்ட மாட்டாங்க ஆமா நா எதாவது சொல்லி சமாலிப்பேனே ஒரு ஸ்பூன் தா போட்ட அப்டி இப்டின்னு திட்டு புது பொண்ணாயி நா திட்டுல்லா வாங்கியிருக்கே அந்த சமைக்கிறதுல இப்போ ஏ கொழந்தைக்காக நா காரமே போட்றது இல்ல சின்ன பைய பொ பொண்ணாவது கொஞ்சோ காரொ சாப்டுவா என்ன மாரி பைய வந்து காரொ சுத்தமா தொடவே மாட்டா ஒரு கொஞ்சோ காரொ கூட இல்லாம நா எங்களுது செஞ்சா அவங் தன்னியா வேற ஒரு செய்யணும்ன்னா கார இல்லாம ஒரு கொழம்போ ஏதாச்சு ஒண்ணு உப்பு சப்பு இல்லாமே அப்டிதா அவன ஊட்டி விட்றது
ஆ அது நல்லது தா தோழி எப்வுமே வந்து நம்ம ஹெல்தியா இருக்கணுனா காரோ இப்பெல்லா கொஞ்ச கம்மியாங்கதான்ங்க எடுத்துக்கணு அது சும்மா ஒரு இதுக்காக சாப்டறமே தவிர கார அதிகமான்றது இப்பெல்லா பாத்தா நெறைய பி பி சுகரு இதெல்லா நெறைய வருது அதனால
கொழந்தைகளுக்குல்லா சுகர் எல்லா இருக்கு இப்போல
ஆமா ஒரு லிமிட்லயே இருக்கலா நா இப்ப கொஞ்சோ எயே பசங்க கொஞ்சோ ஓரளவுக்கு பெரியவங்களா ஆயிட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சோ ஜாஸ்தி பண்ணிக்கனு காரங்க தோழி ஃபர்ஸ்ட் எல்லா ரொம்ப கம்மியா இருந்தது விட கொஞ்சோ ஒரு பின்சி ஜாஸ்தி பண்ணிக்கின ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கினே ஆ இப்போ எல்லா சாப்ட்டுக்கிறாங்கோ கொஞ்சோ காரோனாலோ சாப்ட்டுக்கிறாங்க எயே பொண்ணு மட்டு சொல்லுவா கரமா இருக்கு எனக்கு செட் ஆவுல அப்டின்னு சில டைம்ல அவ கொஞ்ச அஜஸ்ட் ஆக மாட்ட ஃபுட்டு அவளுக்கு நான்வெஜ் எதுவும புடிக்கது வெஜ்ஜல தா நல்லா சாப்
அ ஒரு ஒரு ஒரு ஒரு வீட்ல ஒரு ஒரு பெண் அதான் கொழந்தைங் கூட ஒரு ஒரு மாரி இருக்காங்கல்ல சேமா இல்ல நா ஆ
இவ்ளோ பேருக்கு நான் சப்பாத்தி செஞ்சே நாங்க எல்லா சாப்பறதுக்காக ஆனா அவளுக்கு மட்டு தனியா தோச ஊத்தி குடுத்த ஆனா சப்பாத்தி சாப்ட மாட்டா அது இப்டி தா அங்க ஆகுது அவளுக்கு தனியா எங்களுக்கு தனியா இப்டியே போது
ஏங்க வீட்டு்ல எப்டின்னா நான்வெஜ் நாங்க எல்லா சாப்டுவோ அத அதாவது சிக்கன் மட்டன் அத சிக்கன் மட்டனோட தலக்கறி அதுக்கு போட்டி எல்லா உடல் எல்லா எ ஹஸ்பண்ட் வந்து எதும்மே சாப்ட மாட்டாங்க பிஷ்சு சாப்ப மீன் சாப்ட மாட்டாங்க ஆ ஆ எங்களு போ எங்க வீட்ல வந்து எல்லாமே சாப்டுவோ நாங்க இவங்க கல்யாண பண்ணிட்டு வந்த பிறகு தனியா வந்து அது எல்லாமே நா கட் பண்ணிட்ட நா சமக்கிறது ஏன்னா என் ஹஸ்பண்ட் பிடிக்காது அந்த போட் ட்டி அந்த எதும் மட்டன் சிக்கன் அவ்ளதா ஆ ஒரு மீன் சாப்ட மாட்டாங்க ஒரு எற சாப்ட மாட்டாங்க என் ஹஸ்பண்ட்டு
தா சாப்டுவிங்களா ஆ
செஞ்ச நா மட்டுதா எனக்காக என் பொண்ணுக்காக என் பொண்ணு பயல்லா ஃபிஷ் வந்து ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க என் ஹஸ்பண்ட் மட்டுதா சாப்ட மாட்டாங்க போட்டி எல்லா நா வீட்ல செய்ய மாட்ட அம்மா வீட்டுக்கு போனா
ஆ ஏன்னா ஒன் ஒத்தருக்காக செய்யணுனா அது கஷ்டோ ரீஸ்
ஆ இப்போ நா எனக்காக அது செஞ்ச அது நெறைய ஆயிரு இது எதுக்கு வேஸ்ட்ட தா அதுனால நா ஏ எங்க அம்மா செஞ்சாலு அந்த மாமியார் குடுத்து அனுப்பாங்க எனக்கு புடிக்கு சொல்லி தலைக்கறின்னா எனக்கு ரொம்ப புடிக்கு சொல்லி அவங்க செஞ்சு எனக்கு அனுப்பி கொடுப்பாங்க நா வீட்ல செய்ய மாட்ட
நா தலைக்கறியல்லா சாப்ட மாட்ட வீட்ல அம்மா வீட்ல எல்லா ச செஞ்ச சாப்டுவாங்கோ அது என்னவோ நா மட்டு அப்பத்துலேருந்து பழகல போட்டி ஒன்னு அம்மா கொஞ்ச பழக வச்சுட்டாங்கோ அதனால எனக்கு வந்து போட்டி ஓரளவுக்கு விரும்பி நா சாப்டுவேங்க அதனால எப்டி நான்வெஜ் ஐட்டம்ஸ்ஸ யார் எடுத்தாலு ஃபர்ஸ்ட்ல சொல்ற லி்ட்ஸ்டே நாவஜ்ஜுக்கு தா போவாங்க வெஜ்ஜி ரொம்ப கம்மி
ஆமா ஆனா வெஜ்லிதா சத்து சொல்றாங்க அதெல்லாருக்கு ஆனா எங்க எங்களுக்கு கோ புடிய மாட்டேங்கது நாங்க சமைையக்கல வந்து எங்க கொழந்தைங்க கூட சாப்ட மாட்டேங்கிறாங்க
ஐயோ நா அவ்ளோ கஷ்டப்பட்டு கீரகொழம்பு செஞ்சு அனுப்புவ தோழி சரி வாரத்துல ரெண்டு டைம் ஒரு டைம்ல கீர எடுத்த ரொம்ப நல்லதே நம்ம நான்வெஜ் ஐட்டம்கே போறமேன்ட்டு அப்டியே ரிட்டன் வரு கீர கொழம்பு அப்டியே என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு
கீர கொழம்பு கூட நா செய்ய மாட்ட வீட்ல என்டோட புருஷனுக்கு புடிக்கா சொல்லி நா செய்ய மாட்டே நா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா அவுங்களுக்கு பிடிக்குன் நா செய்ய மாட்டே
ஹெல்தினா நம்ம எப்டியோ ஒரு விதமா எடுத்துக்கனு தோழி இப்ப டெய்லியுமே அதுக்காக நான்வெஜ்ஜேவு சாப்டமுடியாதுல்ல நடுவுல என்னைக்காச்சு ஒருனா எடுத்துக்கோங்க இது ஒடம்புக்கு நல்லதுன் தெரியு இல்ல காய்கறி கீர அதெல்லா வந்து ரொம்ப ம்ப நல்லதுண்டப்ப ஏன் எடுக்
பண்ணா நா மட்டுதா இப்ப மதியத்துல நா சா நைட்ல வெஜிடபிள் சாப்ட முடியாது இப்ப பண்ணா நா மட்டுதா மதியத்துல சாப்பிடுவோ ஹஸ்பண்ட் வந்து காலேல
வேற கால்ல இணையலாமா நன்றிங்க தோழி பேசுன்துக்காக ரொம்போ ஆ வானாண்டி வா
கொஞ்ச நேரத்துக்கு நா பண்ணவா ஃப்ரீ இருக்